ஹாய்ங்க எப்டி இக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேங்க அதுக்கப்புறோ இன்னைக்கு வீக்கெண்டு எங்கயு வெளியே போலையா
ஆங்க கோவிலுக்கு மட்டு போயிட்டு வந்தே நாளைக்கு கோவில்ல அன்னதான குடுக்குறேன்னு சொல்லிட் டு வேண்டிட்டு வந்தேங்க அதனால கோவிலுக்கு போய்ட்டு ஆ அன்னதானத்துக்கு காசு குடுத்துட்டு அப்புறோ ஐயப்பன் கோவிலா அதனால எல்லா பொருளும் சாமி க்கு வேணுன்ற நெய்யி எல்லாமே வாங்கிட்டு இப்பதாங்க வீட்டுக்கு வந்தே
செரி செரிங்க கோவில்னாலே கொஞ்ச வேல அதிகமா இருக்கு அன்னதானம் வேற போடுறேன்னு சொ ல்றீங்க ரொம்ப நல்ல விஷ்யங்க நானுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு சேலரி வரும்போது நானுமே வந்து ஆ அன்னதானமாரி போடல ஆனா வந்து இந்த முதியோர் இல்லத்துல வந்து ஒரு வேள வந்து உணவு வந்து என்னோட பங்களிப்பு வந்து குடுத்தேங்க அப்ப வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப்ப வந்து எங்க அம்மா அப் பாவு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இதனால ஒனக்கு நெறைய ஆசிர்வாத கெடைக்கு இந்த மாரி நீ நெறைய செய்யணு உ கிட்ட காசு இருக்கும் போது அப்டின்னு சொல்லிட்டு என்ன என்கரேஜ் பண்ணாங்க
கன்டிபா நல்லது தாங்க அன்னதானமு இல்ல வெளியே வந்து யாற்காச்சு காசு குடுக்குறதமு கூடவே ரொம்ப நல்லது தா
ஆமாங்க நம்ம எவ்வளோ செலவு பண்றோ ட்ரெஸ்ஸு அதுக்கப்றோ நெறைய விஷயங்கள் செலவு பண்றோ அந்த மாரி இந்த ம் உணவுக்காக நம்ம ஒரு வேல வந்து அ யாருக்குனா ஒரு ஒரு எப்டி சொல்லறது ஒரு ரெண்டாயிரோ நம்ம செலவு பண்ணா கூட அவ்வளவு உணவு வாங்கலா அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அ ம் இந்த சாலை ஓரமா இருக்கவங்களுக்கு இல்லாம இருக்கு உங்களுக்கு அந்த மாரில்லா யூஸ் கொடுக்லாம் இல்லைன்னா வந்து இந்த மாரி பெட்ஜிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்க குளுர் காலத்துல வந்து அவங்க பயன்படுத் த்திப்பாங்க அந்த மாரி நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி நம்ம செய்யும் போது அவங்க வாழ்க் கையிலயு அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்த வந்து ஏற்படுத்துன்னு நம்புறாங்க
கண்டிப்பாங்க நா வந்து எப்டி சொல்றது அப்டினா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாரி இருந்தது அப்டினா சாதம் வந்து ப் கண்டிப்பா வந்து எப்பவுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தா சொல்வோ கண்டிப்பா அது வந்து கொஞ்ச நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்வா இருக்கும் போது அப்டி என்ன பண்ணுவோ அப்டினா அன்னதான கோ இதுக்கு நீங்க சொல்ற மாரி ட்ரஸ்டுக்கு எடுத்துட்டு போய் கொஞ்ச கொடுத்துட்டு வந்துருவோ ஏனா அங்க பிள்ளைங்க சாப்புடுது அப்டின்னும் போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷல்ல மின்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுன்னு சொல்வாங்க அதனால நாங்க மின்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுங்களுக்கு சேத்து அப்டியே குடுத்துடுவோங்க ஏனா நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஆனந்தோ இருக்குல்ல அதெல்லா பாக்கும் போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நாளைக்குமே எப்ப வரும்னு நா வெயிட் பண்ணிட்டு இருக்கே ஏனா எல்லாருக்குமே குடுக்கணு அவங்க சாப்டும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷோ இருக்கு நம்ம சாப்ட மாரி ஒரு ஃபீல் இருக் க்கு அதுக்காக நானு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க
ஆமாமாங்க அது நம்ம பண்ணும் போது அவங்க முகத்துல இருக்க மகிழ்ச்சி வந்து நம்மளே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த மாரி ஒரு உணர்வு வரு அதுக்கப்றோ பாத்தீங்கனா இந்த கொழந்தைங்களுக்குமே நம்ம எதனா வந்து ட்ரெஸ்ஸு அதுக்கப்றோ நோட்டு புத்தகங்கள் அப்றோ இந்த ஸ்கெட்சு இல்லனா வந்து ஒரு பாக்ஸு ஒரு பர்ஸ்ஸு அந்த மாரி குடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷ வந்து இருக்குங்க இல்லாதவங்கல்லா இப்ப இருக்காங்களங்க அம்மா அப்பா எழுந்த குழந்தைகள் அந்த மாரி நெறையா பேரு வந்து நம்ம ஆ இது உள்ள எல்லா ஹாஸ்டல்லலா தங்கி படிப்பாங்களங்க அவங்களுக்குமே நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவிய வந்து நம்ம செய்யலாங்க
கண்டிப்பாங்க நானுமே வந்து என்னைக்காச்சு ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போனே அப்டினா வெளிய இருப்பாங்கல்ல அவங்களுக்குல்லா வந்து ஃபுட்டு வாங்கி குடுப்பேங்க இட்லி என்னால முடிஞ்சது அந்த இட்லி மார்னிங் டிஃபன்லா வாங்கி் குடுப்பே அப்டி இல்லனா அவங்க கிட்டயே கேப்ப ஒங்களுக்கு என்ன வேணு அப்டின்னு கேட்டா அவுங்களே சொல்வாங்க எனக்கு புளிசாதோ வேணு பிரியாணி வேணுனு கேப்பாங்க அதுக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு ஏத்த மாரி நா வாங்கி கொடுத்துருவே கோவில் குள்ளேயு யாரா சின்ன பிள்ளைங்க அந்த மாரிலா வந்தாங்கனா அவங்க கிட்ட பென்னு அந்த மாரி வந்து குடுத்துட்டு தாங்கா வருவ அதெல்லா பாக்கும்போது சந்தோஷமாவு இருக் கு அந்த பிள்ளைங்க மொகத்துல சிரிப்பு பாக்கும்போது இன்னு நல்லா இருக்கோங்க
ஆமா ஆமாங்க இப்ப வந்து நம்ம கொஞ்ச வந்து டிரெஸ்ஸுங்கள்லா பாத்தீங்கனா நம்ம கிட்ட வெக்கும் போது அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட எட இருக் இருக்காது அப்ப வந்து ஆனா அது கொஞ்ச நல்ல ட்ரெஸ்சாவு இருக்கு இல்லனா நம்மளுக்கு வந்து அத பத்தாம இருக்கு டக்குனு நம்ம ஒரு குண்டாயிட்ருப்போ அந்த மாரிலா இருக் கு அப்ப அந்த அளவுக்கு நம்ம பெருசா பயன் படுத்திருக்க மாட்டோ அந்த டிரெஸ்ச அந்த மாயி இருக்க டிரஸ்சு நம்ம வந்து யாருக்குனா குடுக்குமோது அவுங்ளுக்கு அது கரெக்டா இருந்தா அத அவ்ங்க யூஸ் பண்ணிப்பாங்க அத நம்ம சும்மா தூக்கி போடாம அவ்ங்ளுக்கு வந்து கு குடுக்கலாங்க இப்ப வந்து நா ஒரு ஊர் ல வந்து பாத்துருக்கே திருச்சி பக்கோ இங்க வந்து நெறைய ஊர்கள்ல இருக்கு ஆனா நா மொதல்ல பாத்தது அங்கதா ஒரு வந்து ஷெல்ஃபு மாரி குடுத்திருப்பாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணாத துணி யார் வேணா வந்து வெக்கலா பரிசு ம ஒருத்தவ்ங்களுக்கு பரிசு குடுக்கற மாயி நம்ம வெக்க போறோ இல்ல நம்ம எதனா யூஸ் பண்ணாத ஒரு பொருளோ என்னமோ அங்க நெறைய வந்து ரேக்கா இருக்குங்க அந்த ரேக்ல வந்து நம்ம வெச்சுட்டோனா அவுங்களுக்கு தேவையானது இல்லாதவ்ங்க அதுலருந்து எடுத்துப்பாங்க அத மாரி வே நா நெறைய பாத்துருக்கேங்க நெறைய பேரு எடுத்துணு வந்து வெச்சுட்டு போவாங்க அந்த மாயி நெறைய பேரு எடுத்துணு போவாங்க அவுங்களுக்கு சைஸ் கரெக்ட்டா இருக்கா என்னன் பாத்துட்டு ஆ ஓக தேவப்பட்டா அத எடுத்துன்னு போவாங்க இது வந்து ஒரு நல்ல விஷ்யந்தாங்க யாருக்கு அது தேவைப்படுதோ அத வந்து அவ்ங்க எடுத்துக்க போறாங்க தேவயில்லாதவ்ங்க அத வந்து அங்க போய் வெக்க போறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு நா நெனைக்கிறேங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏனா நம்மளுக்கு வந்து ம் எப்டி யூஸ் பண்ணாதப் பொருளா இருந்தாலுமே அது இன்னொருத்தருக்கு அது வந்து உபயோகமா இருக்கும் போது நம்ப கண்டிப்பா அது குடுக்கறதுல தப்பு கெடையாது கொழந்தைங்களா இருக்கட்டு எங்க அம்மா கூட பொடவைங்கலா வந்து நெறைய வெச்சிருந்தாங்க அப்டினா ஏனா எப்போமே வந்து ஆ பெண்கள் அது மேரிட் ஆனவ்ங்க அப்டினா அவ்ங்க வந்து நெறைய வந்து சாரீஸ்லா அப்டியே அடிக் அடிக்கி வெச்சுருப்பாங்க அது வேண்டா அப்டின் நெனச்சாங்கனா வரவ்ங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்துருவாங்க அப்டி இல்ல அப்டினா நா ஆசிரமத்துல எடுத்துட்டு போய் கூட சாரீ கூட குடுத்துடுவாங்க அத கொழந்தைங்கள வந்து மிடியாவு தெச்சிப்பாங்க இப்பலா நெறைய அதா அந்த டெய்லரிங்லா தெக்கிறவ்ங்களா மிடியா அப்டி மாத்திக்கிறாங்கள அந்த மாரிக்கூட தெச்சு போட் ட்டு ஒரு சில பிள்ளைங்களா எங்களுக்கு காம்ச்சு கூட காம்ச்சிருக்காங்கங்க அந்த மாரிலா
ஆமாம்மாங்க இப்போ வந்து எங்க வீட்லயுமே அந்த மாரி அனுபவம் ங்கள் வந்து இருக்கு ஏனா வந்து பாத்தீங்னா எங்க அம்மாவு நெறைய பொடவ வந்து வெச் வெச்சுட்ருந்தாங்க எங்க அம்மா வேல செஞ்சிட்ருந்தாங்க அதனால நெறைய பொடவைகள் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து வெச்சுட்ருந்தாங்க அப்ப வந்து பாத்தீங்னா எங்க சொந்தக்காரங்கள்லே ஒருத்தவ்ங்களுக்கு வந்து அந்த அளவு வசதி வந்து இல்லங்க அப்ப அவ்ங்களுக்கு என்ன பண்ணோ நாங்க வந்து பாதி பொடவைய வந்து குடுத்துட்டோ அதுக்கப்றோ அவுங்க வந்து சொன்னாங்க என்னோட தங்கச்சிக்கிலாமே ட்ரெஸ் தேவப்படுது உனக்கு வந்து பத்தாத துணி எதனா இருந்தா குடுங்க அப்டின் கேட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கனா நா நெறைய டிரெஸ் வந்து போட்டுட்டு ஆ அது வந்து நல்லா புது ட்ரெஸ்சா தா இருக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தா போட்டிருப்பே ஆனா காசு வெல வந்து மட்டு அதிகமா குடுத்து வாங்கிருப்போ அப்ப வந்து என்ன பண்ணுவேனா நானு அவ்ங்களுக் குடுக்ம்குபோது எனக்கு ஒரு சந்தோஷயிச்சி பரவால்ல இது நம்மளால பயன்படுத்த முடில ஆனா கீல நம்ம வந்து குப்பைல போடல ஒருத்தருக்கு வந்து நம்ம உதவி பண்ணிருக்கோ அவங்க அது போடு போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷ எனக்கு வந்து அந்த டிரஸ் வீணா க்கள அவ்ளோ காசு குடுத்து வாங்கி ஒரு வாட்டி தா போட்டேனே ஒரு வருத்த இருந்தது அது மத்தவங்க போடும்போது எனக்கு ஒரு சந்தோஷங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பொருள வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணா ஒரு சிலர் வந்து நம்ம புடிக்காதவங்க யூஸ் பண்ணா அது கோவ வரு பட் நமக்கே நம்ப வந்து மத்தவங்களுக்கு குடுத்தோ யூஸ் பண்ணணு அப்டின்னு நெனச்சோ அப்டின்னா அது வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அது வந்து ஆ அந்த ஆனத்துக்கு ஆனந்தம்க்கு வந்து எல்லையே இல்ல தா நானுமே சொல்வே
ஆமா ஆமாங்க ஆனா வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு குடுக் கும் போது எப்பவுமே வந்து கொஞ்ச வந்து நம்ம கடவுளுக்கு குடுக்குற மாரி ஒரு விஷய வந்து ஆ நெனச்சுக்கணுங்க நம்ம வந்து புதுசாவு வாங்கி குடுக்கலா இல்லன்னா வந்து குடுக்குறத வந்து ரொம்ப சுத்தமாவு இருக் க்கணு அந்த வகையில வந்து குடுக்கணு மற்று வந்து பாத்தீங்கன்னா கிழியாமலு இருக்கணும்ங்க அப்பதாங்க ஏன்னா வந்து அடு த்தவங்கள அத அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு அந்த மாரி நம்ம எப்பவுமே பண்ண கூடாதுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க கரெக்டா தா சொல்றீங்க ஆ கண்டிப்பா நானு வந்து நீங்க சொல்ற மாரி கா ஒரு சிலர்லா வந்து நீங்க சொல்ற மாரி கிழிஞ்சிலாங்கூட குடுத்ருவாங்க ஆனா நா வந்து எப்படின்னா என்னோட ட்ரெஸ் வந்து ஒரு சிலர் ல்லா பத்தவே பத்தாது அதனால என்னோட ட்ரெஸ் இல்லன்னா அண்ணாவோட ட்ரெஸ் அந்த மாரி வந்து எடுத்துட் போய் குடுத்துருவோ அப்டி எங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லா என்ன பண்ணுவோ அப்டின்னா எங்க மாமால்லா இருக்காங்க அவங்கல்லா போட்டுப்பாங்க ஆமா எங்க மாமாவோட ப பசங்க அவங்கல்லா வந்து எங்க அண்ண ட்ரெஸ் அந்த மாரிலா போட்டுப்பாங்க அவங்களுக்குமே எடுத்துட்டு போய் குடுத்துருவோ அம்மா வந்து நெறைய பொடவ வச்சிருக்காங்களா அதையுமே எடுத்துட் போய் எங்க மாமிக்கு எல்லாருக்குமே குடுத்துருவாங்க அவங்களுமே வந்து நாங்க இருக்கும் போது அந்த பொடவயெல்லாம கட்டுவாங்க அதெல்லா பாக்கும் போது ஆ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களு சொல்லுவாங்க இந்த மாரி இந்த பொடவல்லா நல்லாருக்கு அம்மா வந்து நல்லா நைஸா கட்றாங்க ஃப்ரீயா இருக்கு இந்த ட்ரெஸெல்ல காத்தோட்டமா நல்லாருக்கு க்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லா கேட்கும் போது நல்லாருக்கு பரவால்ல அம்மா வந்து ஆ துணி வந்து தூக்கி போடாம எரிக்காம எல்லாருக்குமே உபயோகமா குடுக்குறாங்க அத பாத்து தெரிஞ்சுக்குவே
ஆமா நாங்க எங்க வீட்டுக்காரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தி பையனுக்கு வந்து குடுப்பாங்க ஆனா வந்து பத் த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கு ஆனா அவருக்கு வந்து ஏதோ இடுப்பு பத் தல அந்த மாரி சொல்லுவாரு இல்லன்னா வந்து ரொம்ப நாள் வந்து போட்டுட்டு வேற எதனா புதுசா ஒரு பேண்ட் வாங்கிருப்பாரு செரி அதனால வந்து இந்த ஃபேண்டு நல்லா தா இருக்கு பெருசா அவருக்கு கண்டினியூஸா அதுவே போடவே அவர் புடிக்காதா அதனால என்ன பண்ணுவாருன்னா செரி எ தம்பிக்குனா குடுக்குற அவங்கனா பயன்படுத்திக்கிட்டோன்ட்டு எங்களுக்குமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்கக்கா வந்து போட்ட ட்ரெஸ் வந்து ந்து நானுமே போட்ருக்கே ஆ அவளுக்கு வந்து சைஸ் பத்தலனா எனக்கு குடுத்ருவா எங்க மாமா பொண்ணு நானுமே போட்ருக்கேன் அந்த மாரி வந்து ம் பாத்தீங்கன்னா எங்க சொந்தக்கார்ல நெறைய பேர் அந்த மாரி பண்ணுவாங்க ஒருத்தவங்க வந்து நெறைய டிரெஸ் வாங்குவாங்க அ வாங்கி வாங்கி தச்சு தச்சு போடுவாங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கு அடுத்த அடுத்து நெறைய துணிகள் வாங்க அவங்ககிட்ட காசு இருக்கு க்கு அதனால அவங்க யூஸ் பண்ண துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட இன்னொரு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபுல்லா குடுத்தமுச்சுருவாங்க அதுல பாத்தா அந்த துணியெல்லாம் வந் ந்து ரொம்ப புதுசாவே இருக்கும் புது துணி எடுத்து குடுத்தமுச்சிருக்க மாரியே இருக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் போட்ருப்பாங்க ஆனா வந்து அவங்க குடுத்துருவாங்க அந்த மாரியும் இருக்கு ஆனா அவளுக்கு வந்து என்னன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு பரவால்ல நம்மளுக்கு இவ்ளோ துணி இருக்கு நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆனந்தம் அதுல
கண்டிப்பா நானுமே வந்து சின்ன வயதுல எடுத்த ட்ரெஸ் எல்லாமே இப்ப போடுவேங்க ஏன்னா அதே வெயிட்டா தான் இரு கே கொஞ்சம் கூட மாற்றம் இருக்காது அதனால என் காலேஜ்ல படித்தது ஸ்கூல்ல படித்த ட்ரெஸ் எல்லாம் கூட இப்யும் போடுவேன் ஆனா என்னன்னா அப்ப வாங்கின துணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வாங்கின துணினா ஆறு மாசம் தாங்க நல்லா இருக்கு பத்து வருஷம்னால அந்த துணிய நான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேங்க ஒரு சில துணிலா மட்டும் வந்து குடுத்துருவேன் எல்லாருக்குமே போட்டு கத்துக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சில துணிலாம் பார்க்க நல்லா இருக்கும் பழைய காலத்து துணியாக இருந்தாலுமே நல்லாருக்கும் அதெல்லாம் நான் இன்னுமும் வச்சு நான் போட்டுட்டுருப்பேங்க
ஆமாமாங்க அது என்னமோ கரெக்ட் தாங்க அந்த காலத்துல வாங்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல வந்து கம்மியா தான் இருக்கும் நல்ல தரமா இருக்கும் ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற துணி அந்தளவு வந்து உழைக்க மாட்டருதுங்க ஏன்னா எல்லாமே நான் நல்லாருக்ற மாரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி விக்கிறாங்க ஆனா வாங்கிட்டோனதான் தெரிது அந்த துணியோட அ தரம் என்னன்னு சொல்லிட்டுங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் பாத்துதாங்க வாங்கணும் பொறுமையா எது வாங்குறதுனாலும்
கண்டிப்பாக உங்க கிட்ட பேசினதில ரொம்ப சந்தோஷம் நம்ம மீண்டும் இணைவோம் நன்றி
நன்றிங்க நன்றிங்க நம்ம மீண்டும் இணைவோங்க
ம்